என்ன பண்ற
நானா படுத்துட்டு போன் பாத்துட்டுருக்கே நீ என்ன பண்ற
ஆ போன் தா பாத்துட்டு இருந்தே இவ்ளோ நேரோ சாரீல சேல்ஸ் பண்ணுவாங்ள வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து
ஆமா
வந்தாங்க சேரீல்லா காம்ச்சாங்க கலெக்க்ஷன்ஸ்ல்லா நல்லா இருந்ச்சா
பாத்துட்டுரக்க இப்பெல்லா வராங்களா வீட் க்கு
ஆ வராங்க அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்க்ஷன்ஸா வச்சிருக்காங்க
இப்பேல்லா எல்லா வீட்டுக்கு வந்து பண்றாங்ளா அதெல்லா ஸ்டாப் ஆயிச்சு எல்ல ஆன் ஆன்லைன் வந்த பிறகு வீட்டுக்கெல்லா வந்து எடுத்துட்டு வராங்களா அப்பல்லா வருவாங்க நா சின்ன வயசுலலா இ வீட்லலா வந்து பண்ணுவாங்க கொஞ்சூ நாளைக்கு முன்னாடிலா இருந்துச்சு இப்பதா ஆன்லைன்ல இது பண்றாங்களே
இந்த அக்கா ரொம்ப வருஷமா ஆன்லைன்லயு பண்றாங்க நம்ம இந்த மாரி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா வீ வீட்டுக்கே வந்து செம்மையா வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ்லா
பரவாலயே இல்ல இல்ல இப்பலா யாரு கஷ்டப்படுறதுல வீடு வீடா சும்மா போயிட்டு வரணு ஆன்லைன்ல இருக்குன்னு பண்றாங்களே
இவங்க கொஞ்சு கஷ்டப்படுற ஃபேமிலி அதனால டேரக்டாவு வந்துருவாங்க கள த்துல இறங்கிறுவாங்க சொல்லுவாங்கள்ள
உம் ஆமா ஓக்கே என்னது என்ன சேரி பட்டா மாதிரியா இல்ல நார்மல்
இந்த கையாலே நெ நை நெஞ்சிருவாங்கள்ள பொடவெல்லா அந்த மாரி சரீசு அவுங்க வந்து எப்டின்னு வெச்சுக்கோயே சீசனுக்கு ஏத்த மாரி கொண்டு வருவாங்க
ஓ பரவால்ல ஓக்கே ஓக்கே ஓக்கே ம் பா
ரா அதனால காட்டனா சூப்பரா இருந்துச்சு கா
ஓக்கே ஆடி மாசோனா அம்மன் பொடவ மாரி எடுத்துனு வருவாங்களோ இல்ல சீசன் கேத்த மாரினே அது சொல்ல வரே
ஆமா ஆமா ஆமா அது மாரிதா நீ சொல்றது உண்மை தான் அது மாரி கூட எடு
சுடிதர்லா வச்சிருப்பாங்களா
சுடிதாரு வச்சிருக்காங்க காட்டன் சுடி அவங்க கஸ்டமைஸ் கூட பண்ணி தராங்க போ ட்டிக் ஸ்டைல்ல
ஓ பரவால்லயே செரி அட்ரஸ் அனுப்பு நானு வாங்கலா
ஆஹ் கண்டிப்பா அனுப்சு விடுற ம் ஓகே அனுப்சு விடுற ஆஹ் பண்ணிக்கலா பண்ணிக்கலா ஆனா வந்து அவுங்க நீ என்ன போறதாலு நேருல பாத்து வாங்கறது பெட்டர்
நா எங்கன்னு உங்க ஊருக்கு அவ்ளோ தூர வர முடியு
கு சொல்லு எது மாரி க லெக்ஷன்ஸ் எதிர்பாக்கற அவுங்கிட்ட இரு க்க நா அனுப்ச் சு வுடுற அது நல்லா இருக்கா இல்லையா நேருல நா பா க்குற நா எனக்
ஆமா ஆமா ஆமா கொரியர் சார்ஜ் எப்டி எவ்ளோ வந்ச் கிச்சன்சுக்கு ஏத்த மாதிரியா
அவுங்க வித்தின் தமிழ்நாடு வந்து எதுவூ வாங்கறது இல்லன்னு நினைக்கிற கொரியர் சார்ஜஸு சிங்கிள் பீஸா இருந்தாலுமே வாங்கறது இல்ல
பரவால்ல ஓகே ஓகே ஆமா செரி பேசாம தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குறது நல்லது இந்த மா நானு ஆன்லைன்ல தா வாங்குவ ஆம் பாக்கற்த்துக்கு அங்க பாக்கற்த்துக் ஒரு மாதிரியா இருக்கூ நா இங்க வீட்ல வந்து பாத்தனா அது காட்டன் போட்ருப்பாங்க இங்க வந்து பாத்தா பாலிஸ்ட்ராருக்கூ. நம்ம நெறய வாட்
ட்டு கரக்ட்டு நானுமே ஏமாந்ருக்க அதுக்கப்றோ வந்து ஒ கே இவுங்களு நமக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்பட்றாங்க அப்டி சொல்ட்டு இவங்கள்ட்டயே வாங்க ஆரம்பிச்சிட்ட
ம்ச் ஏன்னா ஆன்லைன்ல கொஞ்ஜொ கம்மியா இருக்க மாரி காட்டுதா சே இவங்க நேர்லலா பாத்தா இங்கலா பாத்தா அதிகமா இருக்கூ வீட்டு கிட்டல்லா நம்ம பாத்தம்னா க் கடல்லா இருக்குல்ல அதெல்லா வந்து காஸ்ட்லியா இருக்கூ அப்டின்தா நா ஆன்லைன்ல கம்மியா இருன் பாக்குற ஆனா அத்ல ஏதாவ் நெகட்டிவ் இருக்கதா செய்யு கண்டிப்பா
ஆமா எடத்துக்கு தகுந்தாப்ல ஒரு நெகட்டிவ் கண்டிப்பா இருக்குனே சொ சொல்ற மாரீ இருக்குதா ஆனா நா வந்தூ ஆ கரெக்ட்டு நா மோஸ்ட்லி என்ன தெருமா பண்ணுவ அவங்க எடு த்துட்டு வருவாங்கல்ல நைட்டி கொண்டு வருவாங்க கடசியா அதெடுத்
தா கேக்க வர்ர நா நைட்டியா நைட்டி இருக்குமானு கேக்க வர்ரனா ஆனா கரெக்டா நீ அத பத்தியே சொல்ற
ஆனா அந்த அக்கா என்ன தெருமா பண்ணூ பர்ஸ்ட் புடவ சுடிதாரு இதெல்லா காம்ச்சுட் கடசி யா நைட்டி எடுக்கூ அக்கா ஏன்க்கா இப்டி பண்ற ஆஹ் கரெக்ட்டு நா எல்லா எனக்கெது
தீவாளி பொங்கல் லாங் குட நா அததா போட்ற கேஸ் புதுநைட்டி சொல்லுவாங்கள்ள அந்த மாரி ம்
நாலான் நைட்டிதா ஃபுல் டைம் ஆஹ் ஃப்ரிய்யா என்ன பொறுத்தளவு நைட்டிய வந்து தேசிய உடையா கூட ஆக்கிட்லா
ஆ ஆக்கிலா தேசிய உடையா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர்ட்லா பொய் சொல்லு ஆக்கி ட்றுவாங்க அதுல்லா ஒரு ஊர்ல நா வந்து இல்லல்ல அதுக்குலா பேன் பண்ணிருக்காங்கலா ஒரு ஊர் இல்ல நா யூடியூபு ரீசன்ட்டா பாத்துருந்தே ஏதோ ஒரு ஊர்லந்து ரோ போ போட்டு பொயிட்டுந்தாங்க லேடிஸ் சொல்லிட்டு பேன் பண்ணிருக்காங்க அது தெரியுமா ஒனக்கு? அது வந்து தேசிய உடையவர் ஆஹ் அதல்லா பேன் பண்ணா ஏ உயிரு நா ஆம்மா ஏன் உயிரே பொயி அதெல்லாம் பேன் பண்னன அவ்வொதா நானூ டெய்லி வீட்ல வந்து சுடிதரு போட்ணோ போட்டுக்லா போட்டு நெறைய பேரு போடுறாங்கனேனு ட்ரைப் பண்ணி ரீசன்ட்டா நேத்து கூட ஒரு காமெடி பாத்தே அப்புட்தா ஒரு லேடி வந்து நம்ப ஏ வீட்ல நம் சுடிர் நெறைய்ய வச்சிருக்கமே போட்டூ பாக்லாம் அப்டின் சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல்லா பண்ணிட்டு சமைக்குது. சமைக்கும்போது அந்த முடி விழு வந்து வந் ஃப்ரன்ட்ல விழ்து. திரும்பவு தூக்கி போடு ச்ச அப்றோ ஷல்லயே தொடச்சிக்குது வேர்த்துபோது சீச்சீ நமக்குலா இந்த சுடு செட் ஆகன் திரும்பவும் நைட்டிக்குல்ல வந்துர்து என்ன பாக்றா மாரியேருக் இந்த மாதிரில்லா கேஸ் நெறைய்ய பேர் இருக்காங்க மோஸ்ட்லி
உஹ்ம் ஆமா ஆமா கரெக்டா சொல்லிட்ட வி ட்டுல மாமியார்ல்லா இருந்தா அவங்க சொல்லுவங்க தெரியும்மா நீயாச்சு நீயா முடிவு பண்ண சொல்ற சுடிதார் போடலானு நியரே மாம்மியாரு பொழுதுனேனு நைட்டியதா போடுதுவே ஆனா நறைய ட்ரெஸ் வேற கம்ப்ளைன்ட் தெரியுமா
இதுக்குல்லா வெனவே வேணாப்ப நா நைட்டி மட்டு எடுத்து குடுத்துறு அப்பிடிந்தா சொல்றே எங்க வீட்டுல நா திட்டுவாங்க
நமக்கு அதானே கம்ஃபடபுல் செலவில்லம நம்ம பாக்குறோமா இல்லையா அவுங்களுக்
ஆமா அது அவங்களு தெரியல என்ன பண்றது லீ அவளதா தூக்கி இப்டி கட்டிடு நம்ம வேல செஞ்ஜொனா முடிஞ்ஜுது அந்த நைட்டில நம்ம கால வருஷத்தையே ஓட்டிடுவோ போலருக்கு எப்படா வெளியில போயிட்டு பொடவபொட் ட்டு போனா கூட வீடிக்கி எப்படாது கலடி பிஸ்லடிபோ அப்டின்னு ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஐஐயோப்பா ஃபங்க்ஷனுக்லா போணொமா அழகா அந்து கார்லயே போயிட்டு வந்துனு ஏய் பஸ்லா ஏறி ட்ரைன்லா ஏறி போனான கஷ்ட்
ஆஹ் அவ்ளோ தா அவளோதா நம்ம தாங்க மட்டோ போடவா கட்டிடு ட்ரெயின்ல நீஸ் நெனைச்சு பாறே ட்ரெயின்ல போடவ கட்டிடு ஏறி போவோ ஆ ஸ்டெப்ஸுல்ல ஏறும்போது போடவா தடிக்கி விழுந்து இதல்லா தேவையா
சிவமி அந்த காலத்துல ஃபுல்லாவே போடவதா கட்டிடு இருந்தாங்க எப்டிதா அவுங்கலா கட்டிடு இருந்தாங்களே தெரில
அவுங்கன பாவொ பண்ணவங்க
ஆம்மா ஆமா இப் போலீஸ்சேல்ல வீட்ல போடக்கூடான்னு சொல்லுவாங்க இவுங்க தெரியுமா சில பேர்லா போடவே கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க
எங்க ஊர்ல விலேஜ்ல அப்டிதா ஒருத்தவங்க வீட்ல ஓ ஒய்ஃப் வந்து ஃபுள் டைம் சாரி தா சுடி கூட போட மாட்டாங்க அவுங்க இதுகே வந்து அவுங்க கோத்தவாடி
ஆஆ ஐஐயோ ம் ஆமா சொன்னாங்க ஆம எனக்கு அதே உங்க அது அன் சைட் தா ஊர் சயிரு தா எங்க அவங்களு சொல்றாங்க நான் ஃபுல்லா அப்டிதா போணு சாரி தா போட்ணு அப்டின்றாங்க என்ன அப்டி சொல்றீங்க அதேதா நீங்க சொன்ன மாரி தா ஆயிருது அவங்க தேர்ட்டி போர்ஸ் சம்திங் ஐயயோ அப்டின்னு எனக் கு ஆச்ரிமா இருந்து என்னடா இது இந்த இந்த காலத்துல போய் இப்டி அட வில்லேஜ்ல அது அதனால கொஞ்ச அப்டிதா
நல்ல வேல நம்பலா தப்பிச்சிட்டோம்ல
நெஜமா சொல்றே அது ஆனா அது என்னா த்ரியமா ஆனா வந்து எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கம்மியாயிடு நைட்டில ஆனா அது எனக்கு இருக்கு வெளிலியே போக முடியாது நம்ப வீட்டுக்குள்ளே அடஞ்சிருக்மார் மாதிரி நாம சுடிதர் எப்பமே போட்டிந்தா டக்குன்னு வெளியில போறது ஃபீல் வரும் இது வர மாத்திட்டு போணுமா சர் வேணா விடு நாம போல வி ன்ற மாதிரி எங்கேயுமே நம்ம முன்னேற முடியாத மாதிரி ஒரு
கரெக்டா கரெக்டா சொல்டீங்க எனக்கும் தோணும் ஆக்சுவலா நம்ம நைட்டி போட்டுதுன்னு வச்சுக்கோங்களா நம்ம குண்ட ஆனாலும் தெரியாது ஒல்லியா ஆனாலும் தெரியாது
ஆனா எனக்கு அது கண்டி அதை போட்டுட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு நீ சொன்ன மாதிரி அலோவ் பண்ணா வச்சுக்கோ நா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வீடு ஃபுல்லா அதுதா இருக்கு எனக்கு பொடவல்லா வி அசரிடிச்சட்டு
உம் நீஸ் இன்னொ ஒன்னு தெரியுமா இப்பல்லா என்ன தெரியுமா பண் றாங்க மேக்சி ஸ்டைல் நைட்டின் சொல்லி ஒண்ணு இருக்கு நான் அடுத்தத அ தான் வடுக்கு போறேன்
அப்பதான் பாத்தேன் நான் ட்ரை பண்ணேன் ஆனாலும் வெளில போ முடியுமான்னு எனக்கு ஒரு இப்ப பசங்களல்லா ப எனுக்கு என்ன பண்ண ஸ்டாடிங்ல எல்லா நைட்டி போட்டு பஸ் இங்கதா பஸ் எடுத்ததுக் போறே அத ஒருத்ரு பெரியவரு என்மோ சொல்றாங்க இன்னு பொண்ணுக் வந்து சுடிதா போணு பையனுக்கு நைட்டி அதல்லா போடக்கூடாது அசிங் அய்யயோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பெரியவர் அந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு மாதிரி பாக்றாங்க நை அப்படி ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஷாலை போட்டுட்டு ஃபிரண் அ அது என்னடா இது ஃபுல்லா ஆனா பேண்ட், டீசர்ட் எல்லாம் போட்டு ல அது வந்து அசிங்கம் தெரியாதம்மா இந்த நைன்ட்டி ஃபுல்லா கவர் ஆயிட்டு அது மேல ஷால போட்டுட்டு நம்ம இருக்கிற ஒண்ணுமே தெரியலல அது நல்லா இல்லையமா இது டைட்டு ஃபிட்ல ட்ரெஸ்ஸு ஆஹ்
ஆக்சுவலா நீங்க சொல்ற மாரி டைட் ஃபிட்ல டிரரெஸ் போடுவாங்க சாரீ கட்டினாலுமே நமக்கு இடுப்புலாம் தெரியும் நைட்டினா எங்கயாச்சும் ஒரு இடத்துல தெரியுதா
தெரியாது ஆனா அத குறையா பேசுறாங்க அது போடக்க கூடாது என்னடா இது ஃபுல்லா கவர் ஆயி லட்சணமா இருறது பாத்தீங்கன்னா சாரீ விட நைட்டி தான் லட்சணம் நான் சொல்லுவேன்
ஆனா நீ ரொம்ப ஓவரு சரீய விட உனக்கு நைட்டி இல
லட்சணம் ல அதுதான் சொல்றே ஃபுல்லா கவர் ஆயிருதுலாச் த்தமா தான இருக்குது பாக்கறதுக் வேறு என்ன அங்கங்க தெரியுது அத இழுத்து இழுத்து நம்ம விடணும் புடிக்கணு தூக்கி தூக்கிட்டு நடக்க முடியுமா உன்ன அசிங்கமா தூக்கிட்டு நடக்க முடியுமா சாரி கட்டிட்டு
கண்டிப்பா முடியாது
கீழ விட்டா தடுக்கு
ஆமா நீ அதுவு நா சொல்ற மாரி யோசிச்சு பாறே இப்ப பஸ்ல போறோ பொடவ கட்டிட்டு நம்ம பின்னாடி அந்த முந்தாணய தொங்க விட்டுட்டு ஏறுனா
அவள தா அவுட்டு இருக்கறவங்க அவளதா புடிச்சி அவளதா உம் அந்த மாதிரி தா நீ சொல்ற மாதிரி அந்த ஷால் வெச்சுலா வந்திருக்குல்ல அதுதா ட்ரை பண்லா நா பாத்தே ஷால் வச்சிருக்கு அதுக்கப்பறோ நைட்டி மாதிரியே தெரியல அது ஒரு மாரி டிஃப்ரென்ட்டா டிசைன்லா இருக்கு ஃப்ரண்ட்ல நல்லா இருக்கு அந்த மாதிரி நானு வாங்கலான்னு பாத்திருக்க ஆனா அது இத விட காஸ்ட்லியா இருக்
இல்ல இப்போ இந்த அக்கா எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கங்க நெக்ஸ்ட் வீக் போல நா உனக்கு பாத்துட்டு சொல்றே
ஓகே ஓகே உம் வாங்கி வை ஒரு ரெண்டு மூணு ட்ரை பண்றே எல்லாத்துலையு ரெண்டு ரெண்டு ஜஸ்ட்டு ட்ரை பண்றே சாரி ரெண்டு சுடிதர் ரெண்டு நைட் டிரியா அந்த மாரி நல்லா இருந்துச்சுன்னா நா இங்க நெறைய பேருக்கு ரெஃபர் பண்றே
உங்க பேமிலி ஃபுல்லா நா ரெஃபர் பண்ணி பண்ணிட்டே இந்த மாரி எல்லா அவங்கதா நா தா சொல்றே அக்கா எனக்கு கமிஷனயாச்சு பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கே அவங்கிட்ட
பா அவங்களே பாவோ இல்லாத பட்டவங்கன்ற என்ன இருக்கிறவங்க கிட்ட வாங்கிகிற பரவால்ல
நமக்கு ஒரு பிசினஸ் ஆதுல்ல
அதுக் ஏத்த மாரி நெறைய பண்ணி குடுத்தன்னா கூட அவங்க உனக் குடுப்பாங்க
உம் ப நம்ப அப்டியே நம்ம ஹோல்சேலா நம்ம வாங்காம் இவங்ள்கட்ட இருந்து நம்ம மூவ் பண்ணி விட்டா நம்ம கொஞ்ச கெடைக்கு
உம் ஆமா ஆமா ஆமா அதுவு பிசினஸு நல்ல ஐடியா தா சரி எனக்கு சொ சொல்லு ஆமா ஆமா சரி எனக்கு போட்டோ இருந்தா அனுப்ச்சிவிடுரைய பாக்குற
நானா இதோ அனுப்ச்சிவிடுற நா கால் கட் பண்ணது அனுப்ச்சு விட்டுமா உனக்கு
ஆஹ் சரி சரி ஓகே சரி ம் ஆ ஓகே பாய் பாய்